ஹலோ
கேக்குதுங்ளா சாப்டிங்ளா
கேக்குதுங்க சாப்டங்க நீங்க சாப்டிங்ளா
ம் நானாஸ் சாப்டேந்து பாத்தீங்னா வெளிய போயிட்டு வந்தங்க நீங்க என்ன பண்ணிட்ரு
எங்க போனீங்க நானுமே வெளிய க்ளாஸ் போயிட்டு
அ இங் போலான் சொல்ட்டு அ ஸ்கூலுக்கு வந்து கேக்கலான் போயிட்டுருந்தங்க ஒரு வே வேலைக்காது கேட்டுட்டு வரலான்ட்டி அவுங்க வந்து பாத்தீங்னா ஒரு ரெண்டு மாசோ அப்றோ பண்ணுவாங்ளா அப்ப வாங்கன் சொல்லி இருக்காங்க வாங்கி வெச்சிருக்காங்க மேற்கொண்டு எந்த தகவலூ சொல்லங்க
சரி என்ன ஸ்
நீங்க கிளாஸ்க்கெல்லா போயிட்டு வன்ட்டீங்ளா
கிளாஸ்க்கு போயிட்டு வந்துட்டே ட்ரைவிங் கிளாஸ்தா போனே ஆ அங்க ஒரு மண் நேரோ சொல்லி குடுத்தாங்க எங்க கூட ஒரு நாலஞ்சு பேரு வந்தாங்க ஒவ்வொர் த்தர் ஒவ்வொருத்தரா ஒரு பத்து நிமிஷோ ஓட்டணூ ஆ இன்னைக்கு நல்லா போச்சு க்ளாஸு நல்லா சொல்லி குடுத்தாரு சாரு
ஓ ங எனக்குமே வந்து பாத்தீங்னா ஈவ்னிங்கு மேல வந்து யோகா க்ளா இர்க்குங்க அ ஒரு ஒரு மா ஒ யோகால வந்து நறைய நன்மைகள் கெடைக்கிறதுன் சொல்லிட்டு நான் வந்து படிச்சிருக்கேங்க சோ அதனா அல ஒட்ந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆ ஆரோக்கியாவ் பயிற்சி வந்து மேற்கொள்ணுங்க அ உ யோகா பயிற்சி மட் டு இல்ல நம்மய ம் எம்மே நம்ம வந்து அ பண் ணம்மோதுதா கெடைக்கு ம் உங்களுக்கு யோகாலா தெரியுங்ளாங்க யோ ஒகாசன
யோகாசனம் பத்தி எனக்கு தெரிய்ல ஆனா வீ ட்லே நான் வந் எக்ஸசைஸ் பண்வே சாப்ட்டு முடிச்சதுக் அப்ற கொஞ்ச நடப்பே அதுக்கப்ற காலைல மெடிடேஷன் பண்வ அந்த மாதி சின்னு சின்னுதா நா வீட்லவே பண்ணுவ யோகானா நறிய சொல்லிர்க்காங்க அது பண்ணோனா நம்ப மனது வந்து ஒரு அலைப்பாயாம ஒரு பக்கொ கரக்ட்டா இருக்கு நம்ம என்ன செய்ணுன் நெனக்கிறோமோ அத நம்ப்ளால செய்ய முடியு மூளக்கி நல்லா சக்தி இருக்கு அப் அப்டின் சொல்லிட்டு சொல்வாங்க படிக்கிறதுக்கு ஒதவும்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க சொல்றத நானு ட்ரை பண்ணி பாக்கறே
ஆம் நம்ம அங்க ளைக்கிட்டோனா நம்மளுக்கு நம்ம ஒடம்புக்கு வந்து பாத்தீங்னா ஒரு ம் ஆ ஃப்ளெக்ஸ்சிப் பிலிட்டி வே லோ ஒரு வேல செய்யும் மோது நம் அம்பளையோடு ஒரு வலு வுட்டுவாங்க ஆ நெறைய வந்து அதுல வந்து ம் சொல்லுவாங்கள அந்த மாரி நெறைய வந்து வ இருக்கு இதனால வந்து நம்மளுக்கு நெறைய விஷயம் எங்கள் வந்துறதுல இருந்து அப்பறம் முது ம் ஆ முதுகாடு அது வரைக்குமே த்துல வந்து இருக்கிற இந்த உப்புசமா இருக்குதுல இல்லங்க தேவையற்ற காட் காற்றெல்லாம் நம்ம விழுங்குறோல்ல அதுல ஓட்டம் வந்து அ சுத்தமா இ வந்து ரொம்ப யோகாசனம் வந்து பயனுள்ளதா இருக்குங்க குழந்தைங்கள்ல இருந்தே நம்ம வந்து பழ பழகணும்ங்க ஒரு கால வந்து நீ டீம்கு வந்து ஒரு அ ஒரு வந்து ஒரு ரத்தம் ஓட்டம் ஒரு அய்யோ போசுவாங்க அது ரொம்பமே வந்து குழந்தைங்க அவங்க வளர்ற அ உடம்பு இல்லங்க அவங்களுக்கு ஃபாஸ்ட்டாவும் வளருவாங்க அவங்களும் அவங்கள வந்து கட்டுப்படுத்துங்க அந்த விஷயங்கள் வந்து நல்லா ஊக்கப்படுத்தும் அ தேவை இல்லாத கெட்ட கெட்ட கொழுப்புகளை வெளியே அதுக்கப்பறம் நல்ல ஒரு ஆ ரத்த ஓட்டம் வந்து சீரா போகறதுக்குமே ஓ இது ஓகே அதனால எல்லா உங்களுக்கு தெரிஞ்சத பத்தி நன்மைகளை சொல்லுங்க அப்பதான் அடுத்து அவங்களுமே வந்து பாத்தீங்ன்னா வாங்க
ப்ப நானும் சொல்றேன் ஆனா என்னையுமே நெறைய பேர் கேட்பாங்க நானு காலையில எந்திருச்சதும் சூரிய நமஸ்காரம் பண்ணுவேன் அதுக்கப்பறம் துளசி செடிக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்துவேன் ஆ வாக்கிங் போவேன் கொஞ்சம் லைட்டா ஸ்கிப்பிங் பண்ணுவேன் சேரி எப்டி சொல்லற உடம்பு வந்து வந்து எனக்கு கொஞ்சம் பார்க்க கரெக்டா தான் இருக்கும் இருந்தாலும் நீ கரெக்ட் மெயின்டைன் பண்ற அப்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு என்னை வந்து பாராட்டுவாங்க இந்த மாரி இருக்கணும் கண்டினியூவா பண்ணனும் அப்டின்னு கூட நெறைய பேரு சொல்லிருக்காங்க ஆஹ கண்டிப்பா நானும் நெறைய பேருக்கு சொல்றேன் இங்க எங்க வீட்டு பக்கத்துல கூட சின்ன பிள்ளைங்க எல்லாம் இப்பவே வந்து சிலம்பாட்டத்துக்கு அந்த கத்துக்கறதுக்கு எல்லாம் போறாங்க அது வந்து பெண்களுக்கு வந்து நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு அதெல்லாம் கத்துக்கிட்டோம் அப்டினா யார் வந்து நம்மல வந்து அடிச்சாலும் கஷ்டப்படுத்தினாலும் பயப்டுத்தினாலும் நம்ம தைரியமா அவங்க கிட்ட போய் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க எல்லாம் எனக்கு வந்து இப்டி தடு க்கணும் அப்படி தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய கத்து கொடுத்தாங்க பிள்ளைங்களாம் உங்களுக்கு அங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் எங்கேயாவது போறாங்களா கிளாஸ்க்கெல்லாம்
ம் இங்க எல்லா வித கிளாசுங்களும் இருக்குங்க இப்ப வந்து நீச்சல் பயிற்சி இருக்கு அதுக்கப்பறம் வந்து வரையிறதுக்கு அப் ஒ எல்லா சொல்லி தராங்க அப்ப ஆயிடுச்சு பரதநாட்டியம் கிளாஸ்கு வந்து வாரத்துல ரெண்டு கிளா காசு வந்து அந்த மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து அ இந்த மாதிரி வந்து நம் ஒரு சில நாள்ல நெறைய பயன்கள் வந்து இருக்குது ஏன்னா நெறைய குடும்பங்கள் வந்து நீங்க வாழப்போ எல்லா எடங்களிலுமே சொல்ற அதனால நம்ம வாழும் போது வந்து பாத்தீங்கன்னா நெறையா இருக்கவே நெறையா விதமான பயிற்சி மையங்கள் வந்து உருவாகு அதன் போய் படிச்சு அதுல வந்து பா அ பல இப்ப என்னன்னா நா என் கொழந்தையே வந்து இது சேக்கலாமா அது சேக்கலாமா அவன் வளர்ந்தோடனே என்னென்ன சேக்கலா அப்புடின்ற ளவுக்கு இருக்க எல்லா பெற்றோர்கள மே வந்து வந்து நறிய பயிற்சிகள் வந்து இருக்கு ஆ எனக்கு வந்து அவனுக்கு வந்து நீச்சல் வந்து சொல்லி சொல்லி குடுக்கணு பொதுவாவே எல்லா குழந்தைங்களு சின்ன வழி குடுத்தோனா அவங்களுக்கு இன்னு நறிய ஒரு தைரியத்த குடுக்குன் சொல்லிட்டு இப் ப வந்து நம்ம வயசுக்கு அ எலா வந்து பாத்தீங்கன்னா அ ஆ அது பொதுவாக சொல்றம் பொதுவாக வந்து முப்பது வயசுக்குே அது மேல பாத்தி இன்ன எனக்கு தெரிஞ்சு ந அல்ல எனக்கு வந்து பாத்தீங்கனா இந்த அ ராஜயோகம் அப்டின்ற ஒரு யோகா இருக்குங்க அது அது வந்து பாத்தீங்கனா ம்ம் கே தானம் மனசுல வந்து நம்ம மனச வந்து அப்டி நெறிப்படுத்து ங்க சோ அதனால எனக்கு ரொம்ப புடிச்சது அது அ பண்றதுலருந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மூட்டுவலி உடல் எடை பிரச்சனல்லா கொஞ்சோ கொஞ்சமா கம்மியாவது கண்கூடவே நம்ம பாக்கமு முடிச்ச அப்புறோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அதிகரிச்சுச்சுங்க ஏனா நோய் வரும்போது எனக்கு டக்குன்னு செய்யக்கூடிய அந்த ஆ ரிசல்ட்ஸ் வந்து பாக்கும்போது ரொம்ப ச சந்தோஷமா கம்மியாயிடுச்சுங்க நீங்களு வந்து வ ருந்தப்ப உங்களுடைய தெரிஞ்ச உங்களுக்கு உற்றார் உறவினர் எல்லாருக்கு சொல்லுங்க
கண்டிப்பா நானு சொல்றே நீங்க சொல்ற மாரி மன அழுத்த வந்து கொஞ்சோ அதிகமாருக்க மாரிதா இருக்கு நீங்க சொன்ன அந்த யோகாசனம் லா பண்ணா அ கொஞ்சோ கொறைவா இருக்கு மனசு ஒரு நிலைப்படுத்துன்னு நா நம்புறே முட்டி வலிக்கு கொஞ்சோ ம் பாதுகாப்பா பயனுள்ளதா இருக் நம்புற கண்டிப்பா நா செய்யுற நீங்க நல்ல ஒரு
செரி ஜ
எப்படின் இன்ஃபர்மேஷன் குடுத்தீங்க அது ரொம்ப நன்றி
வந்து வந் பாத்தின்னா நீங்க ச்சு ஒ ஜென்ரலாவே வந்து கா காலமா கைய எடுத்துன்னு வந்து உங்க நமளோட காது தொடுங்க அதுமே ஒரு ஆசனம் தா அது வந்து ஜீராசனம் அப்டின்ற மாரி சொல்லுவாங் அங்க அதுக்கு வேர்டு வரு அ அம் முடியும் போது அது வந்து நம்ம என்னன்னா கால நீட்டி அந்த கட்ட விரல வந்து புடிக்கணு நீங்க நீங்க வந்து பாத்தீங்கனா
புடிக்கனு
சும்ம முயற்சி பண்ணி பாக்கலா அந்த மாயப்பட்டு நிறைய வந்து இருக்கு எடுத்தோனே எல்லாமே பண்ண முடியாது முறையா ஏனா வந்து இதுதான் நம்ம போக முடியும் எடுத்தோ கவுத்தோன்னு நம்ம பண்ணோம்னா நம்ம உடல் வந்து அ அதுக்குால நீங்க பொறுமையாவே பண்ணலாம்ஹ யாரா இருந்தாலுமே சரி ஆாராந்தாலுமே பொறுமையாக சின்ன சின்ன சின்னதுல இருந்துதா பெருசுக்கு போனும் சத்துக்கோங்க
கண்டிப்பா உடற்பயிற்சியும் செய்யணும் அதே மாதிரி ஊட்டச்சத்தும் இருக்கணும் அதனால வீட்டுல இப்பல்லாம் எனக்கு டெரியுமே வந்து வரத்துக்கு ஒருத்தட கீரை இப்பி கூட கீரை செஞ்சிருக்காங்க முட்ட செஞ்சு வச்சிருக்காங்க சாப்பிட்டு உடம்பையே எழுந்து நல்லா வலுப்படுத்தணும்ன்றதுக்காக வீட்டு்ல எல்லாம் எனக்கு பிடிச்சது மாதிரி எல்லாமே சேர்ந்து கொடுத்து நல்லா பாத்துக்குறாங்க மின்ல கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு தடவ குழந்தைங்களுக்குெல்லா கீரை கொடுங்க முட்ட கொடுங்க எல்லா சத்து இருக்க மாதிரி எல்லாமே கொடுங்க குந்தைங்களுக்கு
ஆமா ஆமாங்க பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா காலைல வந்து உ ஆஹ் மதியம் கொஞ்சம் அதிகமா எடுத்துப்போம் நைட்டு ரொம்ப ரொம்ப அதிகமா எடுத்துப்போம் ஆனா வந்து எடுத்துக்காம காலை காலைல வந்து நிறைய உணவு வந்து எடுத்துக்கணும் அதுல எல்லா சத்தும் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணுங்க அப்றம் மதி தீயா வாங்கணும் விட கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கணும் நை வட்டு வந்து ஆனா வந்து நம்ம சீக்கிரமா நம்ம உணவை வந்து முடிச்சிடணுங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடல் வந்து தீரா நம்ம வயசு நம்ம நம்மளோட உணவுகளை வந்து எடுத்துக்கணுங்க நம்ம சின்ன குழந்தைங்களா இருக்கும் போது ஏதோ சரிதோ சரி நம்ம சாப்பிட்டதெல்லாம் சீக்கிரமா சரிமானம ஆவும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது ஆக ஆக நம்ம சில விஷயங்கள் வந்து நம்ம கண்ட்ரோல்டா சாப்பிட முன்ன ஒரு ஆயுள் ஆய்கிற காலம் வரைக்குமே நம்மளுடைய அஹ் ஒரு நோய் நொடி இல்லாம நம்ம வந்து வாழலாங்க
ம் ரொம்ப நன்றிங்க உங்க கிட்ட பேசுினதுல ரொம்ப சந்தோஷம்
ஆமா ஆமாங்க சரிங்க நீங்களும் நிறைய தகவல் சொன்னீங்க ரொம்ப நன்றி அப்டிங்க
நன்றிங்க